வணக்கம் என்ன பண்றீங்க சாப்டாச்சா
சாப்டாச்சிங்க நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டேங்க நா வந்து சாதோ அப்றோ பீட்ரூட் கொழம்பு அப்றோ சில்லி சிக்கன் சாப்
ரூட் கொழம்பா பீட்ரூட்லயா கொழம்பு வெப்பாங்க
ஆ இது வரை கேள்விப்பட்டதில்லையா
இல்லையே நாலாம் பீட்ரூட் ட்லாம் கொழம்பு வெச்சதே இல்லியே பீட்ரூட் பொரியல் தா வெப்பே பீட்
தெர்ல அம்மா செய்வாங்க ஆ அம்மா பீட்ரூட் கொழம்பு செய்வாங் நல்லாருக்கு
எப்புடி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்புட்றதா சப்பாத்திக்கு தொட்டு சாப்புட்றதா
சாப்பாட்டுக்கு தா போட்டு சாப்புடுவாங்க அது சப்பாத்திக்கு சாப்ட்டா நல்லாருக்காது சப்பாத்தி தோசைக்கு சாப்ட்டா இனிப்பா இருக்கு கொஞ்சோம் ஆனா சாதத்து கூடதா நல்லா இருக்குமே இது கூட நீங்க அப்பளோ இல்லன்னா ஆம்ளேட்டு இதெல்லா வெச்சி சாப்புல்லா நல்லாருக்கு
அப்டியா ஆனா எனக்கு தெரிஞ்சி எங்க வீட்டு சைட்ல இது யாருமே பண்ணதே இல்ல நா ஆக்சுவலி எங்க வீட்டு இதுல இல்லன்னு இல்ல நீங்க சொல்றதே நா புதுசா கேள்விப்பட்ற ஓ பீட்ரூட்ல கொழம்பெல்லா வெக்கலாமா அப்டின் ன்‌ற மாரி இருக்கு
இதுல ஆனா எனக்கு தெரிஞ்சி இதுக் தக்காளி தேங்கால்லா அரச்சி போடுவாங்கன்னு நெனைக்கிறே அது ஒருமா திக் கிரேவியா இருக்கு அது நல்லாருக்கு அப்றோ சில்லி சிக்கன் சாப்டே அவுங்க எல்லாருமே வந்துட்டு நூடுல் சாப்டாங்க
ம் ம் ஓகே ஓகே பாப்பாக்கு கொஞ்சோ ஒடம்பு முடி டியல
கேட்டே கேட்டே நா நீ அவதா ஃபோன் எடுத்து பேசுனா ஹலோ அம்மா அம்மா வந்து இதுக்கு பேயிருக்காங்க அப்டின்னாங்க ஓ சேரி சேரி ம் ம் நல்லாரு
அது வயிறு வலியா இருக்கு பாப்பாக்கு அதனால இல்லங்க அவளுக்கு அன்னைக்கு பீஸா சாப்ட்டது ஒத்துக்கல போல எனக்கு ஏன்டா வாங்கி குடுத்தோ ஆ ஆ சண்டே அன்னைக்கி
ஏங்க அன்னைக்கி சாப்ட்டது எப்டிங்க இன்னிக்கி வலிக்கு
ரெண்டு நாளாவே அவர் கொஞ்சோ லைட்டா வயிறு வலி வயிர் வலின் சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னிக்கு பா பாத்தீங்கன்னா ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு கா ஈவினிங் வந்த உன்னே சரி உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீ கூப்ட்டு போ அப்டின் நா சொன்னன் அப்பல்லாம் இல்லல்ல வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறமா ஒ ரு செவன் தேர்டி எயிட் ஓ கிளாக் ஆகும் போ ரொம்ப வலிக்குது அப்டின்னிட்டா ரொம்ப வலிக்குது நா ஹாஸ் பிட்டல் போறேன் நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணி குடு நான் பேசுறன் அப்டின்ட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி குடுத்ததும் அப்புறம் அவரு வந்தாரு கூப்டுட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க ஏதோ இன்ஃபெக்க்ஷன் தான் ஆயிருக்கு அப்டின் சொல்லிட்டு அப்புறோம் சிரப்லாம் குடுத்து இப்போதான் அவ உள்ள கூட நொழையல அப்டியே குடுத்துட்டு அப்டியே அ பேயிட்டாரு அதான நா எங்க வீட்ல பேசுன என்னதான் நீங்க நெனச்சிட்ருக்கீங்க அப்டின் சொல்ட்டு சம‌ காண்டு எனக்கு த கோவ கோவமா வருது ஒரு பக் கோ என்ன பண்றதுனே தெரியிலியே அப்டின்ற மாரி இருந்துது செரி விடு இவ்ளோ தா அப்டி லைஃப்பு அப்டி நெனைச்சிட்டு என்னதா இருந்தாலும் ஒரு பக்கோ ஒரு மாரி இரு ட்டேட்டிங்கா இருக்குங்க நம்ம எவ்வளோதான் வந்து செரி விடு இதெல்லாம் தூக்கி போட்டு நம் மட்டும் நம்ம வந்து பாக்கலா அப்புடின் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஒருத்தத்தங்க ஒன்னொன்னு செய்யும் போதுதான் நமக்கு வந்து கோவம் அதிகமா வருன்ல்ல அந்த மாதி எனக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்க நடக்க எனக்கு கோவம் அதிகமாயிகிட்டே இருக்கு என்னாலே என்ன கண் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நானும் நெனைக்கிறேன் ஆ ஆ அதேதா நானு நெனக்கிறே சரி அட்ஜஸ் பண்ணுவோ அட்ஜஸ் பண்ணுவோ
நானே உஸ் சொந்த காசுல சூனியோ வச்சுக்கற மாரி நீங்களே கூப்ட்டு நீங்களே
இல்ல இல்ல அது நானா உண்மையும நெனக்கிறே நா சரி அட்ஜஸ் பண்லா அட்ஜஸ் பண்ணலா அப்டின்னுட்டுதா நெனக்கிறே முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ் பண்ணுவோ தா நெனக்கிறே ஆனா வந்து அப்டியே ஆனா முடியல அது நம்
நீங்க யாருக்கு அஜஸ் பண்றீங்க அட்ஜஸ் பண்ற ஆளே உங்கள கண்டுகறதில்ல யாருக் காக நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு புரியலயே நீங்க என்னவோ நா நா ஓரத்துல போய்ற பாரு ரோட் ல யார யாருக் எதுமே ஆக கூடாத மாரி உங்கள அவுங்க கண்டுக்கவே இல்லயே ஒரு ஆளாவே அவுங்க பாட்டுக்கு சல்லு சில்லுனு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதி போய்ட்டே இருக்கறாங்க
அதேதா அதேதா செம்ம கோவொ வருது
கோவமா இருக்றீங்க
எவ்ளோ நாளைக்கிதா இந்த பிளாட்ஃபாம்லயே நிக்கே போறேனு எனக்கே தெரியல அதுதா நானு எங்க வீட்ல சொல்
திரும்ப அத்து வுட்ருவாங்க ஓ வாருங்க அவ்ளோ தா
அதுதா அது நடக்கதா போகுது எப்பன்னு எனக்கு தெரியல இல்ல இந்த பிளாட்ஃபாம்ல நிக்றேனு நீங்க சொல் சொல்றீங்கல்ல அந்த பிளாட்ஃபாம் வந்து
வீட்ல இருக்றீங்களே டேலண்டா இருக்கறதுக்கிள்ள வீட்டு வாடக வருமே வாச கடு கூட வந்து கேட்பாங்க பாரு அப்ப இருக்குது எவ்ள வாடக
அப்ப இருக்குது ஆனா அப்ப ஒரு பெரிய ரகலயா இருக்குது எல்லா
இருக்கு ஒரு ஐயாயிர ஏழாயிர ஏழாயிர எட்டாயிர
ஆ ஆமா ஆமா ஏழாயிரவா இருந்தாலு அப்போ அந்த வாடகன் வரும்போது குடுக்காம மட்டு இருக்கட்டு அப்ப இருக்கு ஒரு பெரிய கச்சேரியே
ஏங்க நீங்க மாசத்துக்கு முன்னாடியே போறேனு சொன்னிங்க என்னங்க மாத்தி மாத்தி பேசறிங்க நீங்க
இல்ல போறந்தா நா போறது வந்து கன் ஃபார்ம் அத விடுங்க ஆனாலு வந்து இதெல்லா இவுங்க செஞ்சுதா ஆகணு அப்டின் நா சொல்ற
அவுங்க எதுக்குங்க செய்யணு
செய்யணு செய்யணு கண்டிப்பா செய்யணு செய்யலன் வெச்சுக்கங்ளே எதாது வந்து பெருசா நம்ம செஞ்சு விட்டர்ணு அவுங்கள
ஐய்யயோ
வேறென்ன பண்றது இந்த மாரி ஆட்கள
ம் செரி என்ன செஞ்சிங்க சாப்ட்டிங்ளா இல்லையா
ஆ சாப்ட்டங்க பாப்பதா சரியா சாப்டவே இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப ஒரு ரெண் நாளாவே அவ சரியா சாப்புல்ல ஒடம்பே ஒரு மாரி எலச்ச மாரி இருக்கா ரெண் நாள்ல அதுக்குள்ள எப்பவுமே நல்லா சாப்டுவா
என்னென சொல்றிங்க நீங்க ப தயவு செஞ்சு உங்க அம்மா அப்பாவோட பேசு உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க நீங்க பேசுறதுக்கு
அவங்க என்ன சொல்றாங்க நீ போய் அங்கதா இரேமா நீங்களாவது கொஞ்ச விட்டு குடுத்து போய் அங்க இரு அப் டியே வர்ற கோவத்துக்கு என்ன பண்றதுனே நமக்கு தெரில சும்மா எங்கிட்ட இந்த பேச்சு பேசுற வேலல வெச்சுக்காதிங்க நா என்னால்லா அப்டிலா இருக்க முடியாது அப்டின்னு கத்தி விட்டே சும்மா அதுக்கெலா வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கு அவுங்க சொல்ற எல்லாத்துக்கு ஆமா
நீ உங்க தம்பிய கான்ஃபிரன்ஸ் போட்டு பேசிருக்கணு
ஆ யாருக்கு தம்பிக்கா
நீங்க தம் உங் அவுங்க உங்க தம்பியு கான்ஃபரன்ஸ்ல போட்டு பேசிருக்கணு அப்ப உங்க தம்பியு உங்களுக்காக பேசிருப்பாரு
ம் ம் இல்ல இப்டியா அவ எங்கிட்ட இத பேசறா அப்டின்னா அவனு வீட்ல சொல்லிருப்பா சொல்லாம பேசாமலா இருந்திருக்
அதுதா நீங்க பேசும் போது பேசுனா அவங் அவருக்கு கொஞ்ச இருக் நல்லாருக்கு பேசறதுக்
செம காண்டாகுது எனக்கு முடியவே இல்ல என்ன நீங்க நெனச்சு நெனச்சு என்ன வேனா பேசுவிங்க அப்டின்ட்டு போனுன்தா நெனைக்கறே நானு ம் கெளம்பில்லாமா என்ன இது எனக்கு அது என்ன தெரியுமா ப்ரச்சன இப்ப நா அங்க கெளம்பிட்டன் வெச்சுக்கயே ஜாலியா இவரு ஹாயா இங்க வந்து இங்க இருக்கிற எல்லா எ திங்ஸு ஜாலியா ஹாயா ஜா அப்டே இருக்கறது எனக்கு அதுதா வந்து எப்படி அதெல்லா எடுத்துட்டு போறது இதெல்லா ஆ ஹ ஹ அந்த அளவுக்குலா வந்து அதுக்கு நடுவுல மொதல்ல வந்து பேசணுங்க பேசி முடிச்சதுக்கு அப்பறந்தா எதா இருந்தாலு இங்க யாரு வந்து பேசறதுக்கே ரெடியா இல்ல அதுதா பிரச்சனையா இருக்கு
யார்ட்டதா நீங்க பேசறிங்கனே தெரிலப்பா தனியா நீயே பேசிட்டு இருங்கப்பா அப்டிதா இருக்குது யோ என்ன
வே வர மாட்றாங்க நம்ம என்ன பண்ண முடியு சேரி உடுங்க இந்த இந்த டாபிக்க பேச நாலே தலவலி தா வேற ஏதாவுது பேசுங்க செரி உங்க தங்கச்சி இருக்காங்களா கிளம்பிட்டாங்களா
ஏங்க அவ என்னங்க பண்ணா இப்ப உங்கள கெலம்பிட்டியானு கேக்கற
இல்ல இல்ல வந்தாங்களே பிரியாணி எல்லா செஞ்சாங்களே செஞ்சாங்க உங்க அம்
அப்படில்லா இல்லெங்க எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சாங்கன்னா கெளம்புற அந்த மாதிரி ஸ்டைல் ல்லா எங்க வீட்டுல இல்லங்க எங்க வீட்டுல வந்து சாப்பாடு போட்டுட்டு உக்காரு வப் போங்க
செரி ஓகே ஓகேஓ அவங்க திரும்ப போகலல்ல அத நா மறந்தே போயிட்டே இப் போ இது ஜாய்ன் பண்ணிட்டாங்களா
இல்ல அவ்ளுன்னா ஊருக்கு வரா ஊருக்கெல்லா போயிட்டு அப்புறமா தா போவாங்க பயன்பண்ணவர் அங் போயிட்டு குளிச்சுட்டு இல்ல இப்பல்லா நா ஐயோ நா ஏழு
ஏதோ ஒரு படோ இந்த என்னது இப்ப ஒரு படோ ஒண்ணு வந்திருக்கே என்னது குட் ஏதோ சம்திங் அந்த படம் பேரன்னங்க அந்த ஜாரா பாப்பா நடிச்சிருக்கே டக்குனு நியா வரவே மாட்டேங்குது ஞாபத்துல
ஆறா பாப்பாவா அது யாரு சாரா பாப்பா
என்னங்க ஜாரா பாப்பா போய் தெரியிலன்னு சொல்றீங்க
யாருங்க அது
யாருங்க அதா அடக் கடவுளே இந்த இன்ஸ்டாகிராமனு ஒண்ணு இருக்கு அதுல சாரான்ற ஃபேமஸ் சா இருக்க மாட்டா சாரா பாப்பா ஒண்ணு அட இந்த பொண்ணு அந்த மூவில கூட நடிச் சிருக்குங்க அந்த பொண்ணுக்காகவே எல்லாரு போயிட்டு அந்த படத்த வந்து பாத்துட்ருக்காங்களே குஸ்தி குஸ்தி என்னது அ அய்யோ ஆ அ அந்த படத்துல்தா அது நல்லா இருக்
ஓ அந்த ஒரு பொண்ணு ஆம் நல்லாருக்குன் தா சொன்னாங்க நல்லா எங் இப்பதா எங்க அம்மா அப்பா போனாங்க
சி இப்ப நா சான்சே இல்லங்க வா
எப்ப மொத விஷமே போயடுறாங்க மொதனால டுறாங்க படோ ரிலீஸ் ஆகக் கூடாது தட்ர்ல
பேயிருக்காங்க படத்
பேசவனா அவுங்க அவுங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்த நீங்க அவுங்ககிட்ட பேசுக படத்துள்ளரு
ஆனா உண்மையா வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட நா பேஸ்ணுனே உண்மையா ஆசப்படுறே சீரியஸாவே எப்டிதா வந்து இப்டி ஒரு லைஃப்ப வந்து வாழ்றது இது சீரியஸா நா அவுங்ககிட்ட கேக்குனுன் தா தோனுது எனக்கு இந்த மாரி ஸ்ட்ரகுள்ஸ்ல்லா இருக்கு நா வந்து என்ன பண்லா அப்டின் உங்க வீட்ல ஏதாது பேசலாமான்னு கூட தோணுது ஏன்னா ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஒருத்தவங்க வாழும்போது அது நமக்கே ஆசையா இருக்கு பாக்கற்துக்கு பரவால்லியே இவுங்க இந்த வயசுல இப்டி அவ்ளோ சந்தோஷமா ருக்காங்க அப்டின்ற மாரி இருக்கு அப்ப அந்த மாரி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழனுன்னா என்னதா பண்ணு அப்டின்றது ஒரு பெரிய
நேத்தும் போயிட்டு சேலம் போனாங்க போயிட்டு ஆ அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு செக்கப் போய்ட்டு பிகரும் பிடுனா சென்னைசில்க் இப்ப போய் எல்ல டிரெஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க அவ்ளோ பெருசா ஒரு மூட்ட ஏடுத்துட்டு வந்துருக்காங்க என்னன்ன தெர்ல தடுப்பு கூட பாக்ல அவுளுக்கு எதோ போடவ எடுத்துருப்பாங்க நெனக்கிறே அவுங்க ரெண்டு பேரு
இல்ல உங்க அப்பா இந்த எ எல் ஐ சி ல தான இருக்காங்கன்னு சொன்னீங்க
ஆமா
இந்த எல் ஐ சி ல எக்ஸாம்லா வைக்கிறாங்களா மே அதெல்லா உங்க அப்பாக்கு தெரியுமா இனி காலைல யார் எழுதுனீங்ளா
ஆ நா ஒரு தரவ எழுதுனே ஏங்க நம்பளுக்குல்லா இந்த இந்த இதுல்லா தெரியாதுங்க இந்த அக்கவுண்ட்ஸ்ல்லா வருவல்லா அவர் எங்க அப்பா வர்ப்புர்த்துர்னே எழுதுனே
ம் ம் ம் ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க எங்கிட்ட பேஸ்னாங்க இத பத்தி ஆ வந்து இது வந்து ஆ ஆள் சேக்கறது போல ஆனா
ஆள் சேக்றது ஏங்க அது ஏஜென்ஸ் அது ஏஜென்டுங்க ஆள் சேக்கறதுக்கு எப்டிங்க வேல எல் ஐ சி ஏஜென்டு ஒர்கு அதுல
எல் ஐ சி ஏஜென்ட் ஓக்குதா அவுங்களு சொன்னாங்க அவுங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மாரி வைக்கிறாங்க ஒரு டெஸ்டு மாரி வைக் குறாங்க அந்த டெஸ் முடிச்சது ஆமா அந்த நம்ம வந்து அந்த அதுல எல் ஐ சி ல வந்து ஜாயின் பண்ணிவுட்னு அவுங்கள அதான
ஐய்ய அப்டிலாம் ஒரு ஜாப்லா கெடையாதுங்க எல் ஐ சி அட நீங்க ஆள் எல் ஐ சி பாலிசி பிடிக்றது வேற ஆளுங்க ஜாயின் பண்ணி வுட்றது வேற
அது அதுதா அது தா அந்த பாலிசி பிடிக்கிறது தா நா சொல்றே பாலிசினா அப்டி மட்டு ஆளுங்க இருந்தாதான பாலிசி போடுவாங்க
நம்ப என்ன ரிலேஷன் பா
ம் ம் ம் இப்ப உங்கப்பா நல்லா ஏர்ன் பண்ணுவாரோ
ஆ அவுரு என்ன ஒரு முப்பது வருஷமா எல் ஐ சி ஏஜென்டா இருக்காரு அவரு நெறைய க்லபும் ஆ அதா நா சொன்னே உங்களுக்கு ஏதாவது வே னா அவுங்ககிட்ட போடுங்க அவருக்கு நல்லாவே தெரியு நேறைய பாலிசி இன்னைக்கு நா கூட நேத்து கேட்டே போட்ரியாடா இப்பவே போட்ரியா அப்டின்னாரு நேறைய சொன்னாறு பாலிசி நல்லாருஞ்சுங்க உண்மயா பதிப் பன்னெண்டு பர்சன்டேஜ் தராங்கங்க இன்ட்ரெஸ்ட்டு யா என்னங்க வேணு உங்ளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன் தா போஸ்ட் ஆபிஸ்ல தராங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் தராங்க எழு எவ்ளோ மா வருஷத்துக்கு எழுவதாயர் ரூவா கட்டச் சொல்றாங்க அப்டின்னா மா மாசத்துக்கு ஒரு இ முப்பத்தஞ்சாயிரோ ரூபா ஆ முப்பத்தஞ்சாயர் ரூவா வருஷத்துக்கு கட்னிங்க மாஸ்த்துக்கு ஆறு மாசத்து ஒரு தர கட்னீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூவா
சேரி சேரி சேரி சேரி நம்ம இத பத்தி கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பேசுவோ நன்றி
சேரிங்க நன்றி